வணக்கோ நல்லா இருக்கே நல்லா இருக்கே நீங்க நல்லா இருக்கீங்ள ஆ எல்லாரு நல்லா இருக்கு ஆ சாப்ட்டீங்ளா என்ன செய்து
ஏ சாப்பாடு
ஏ நல்லது நல்லது
ஆ அங்க சாப்பாடெல்லா ஆயிடுச்ச
எல்லா ஆயிடுச்சி எல்லா ஆயிடுச்சி இட்லி
அப்டிங்ளா ஆ சரி சரி உடம்பெல்லா பரவாலைங்ளா நல்லா இருக்கீங்கள
குடும்பத்துல எல்லாரு நல்லா இருக்கீங்ள
ஆ எல்லாரு நல்லா இருக்கோ
உம் சொல்லுங்க
ல்லா போகலையா
க இப்போ நீங்க போலானு நெனச்சிட்டு இருந்தா லேட் ஆயிடுச்சு போக முடியல வாய்ப்பு கெடைக்கல
ஆ
ஆனா கொஞ்சோ நானு இந்த தீமிதி திருவிழாலா பாத்ததில்ல இது வரைக்கு பாத்ததில்ல ஆமா அத வாய்ப்பு போகலாம்னு ஐடியாவில இருந்துச்சி அதுக்கான வாய்ப்புகள் கெடைக்கல நீங்க போயிட்டு வந்தீங்களா
அ நாங்க போனோ ஆனா கூட்டோ ரொம்ப கூட்டோ அங்க போயிட்டு நேர நம்மளாலையு பாக் க்க முடியல
ம்
அ நாங்களு அங்க வ அங்க வந்து அங்கங்க எழுதி வச்சுருந்தாங்க சோ அது மூலியமாதா நாங்களு பாத்தோ இந்த காணொலியா மூலிமாதா பத்தது
அ
நா அங்க போய் பக்கத்துல போய் பாக்க முடியல அவள நல்ல கூட்டமா இருந்த
ஆ ஆ ஆ
முடிச்சிட்டு இப்பதா வந்தோ வந்துட்டு சும்மா அப்டியே காத்தோட்டமா இருக்கேன்னு இங்க மாடியில உக்காந்துருக்கோ
நல்லது நல்லது அ
ஆமா
ம் மழையு பெய்யமாட்டேங்குது இங்க ஆ ம மக மஹக மற்ற ஊர்ல்லா பெய்து இங்க நம்போ ஏரியா நல்லா பே
இங்க வந்துதா மழ பெய்யமாட்டேங்குது ஆமா மழ பெய்யாமயனா ஏனா மான இப்ப மாடில்லா பாத்தீங்கன்னா நல்லா காத்தடிக்குதே உங்களுக்கு அங்க வந்து மாடியில உக்காந்து ப கா த்தோங்கம்
ஆமா வெளியிலதா உக்காந்துருக்கே பால்கனியிலதா உக்காந்துருக்கே வசதி இருக்கு வசதி இருக்கு பால்கனில ஒக்காந்துருக்கே உம் வெளியில தா இப்ப ஒக்காந்துருக்கே உம்
ஓ அப்டிங்ளா சரி சரி சரி நீங்க வெளிநாடு எல்லா போயிருக்கீங்க அப்டின்னு சொல்லியிருந்தாங்க
ஆமா
ஆ அங்க நடந்த சுவாரஸ்யமான விஷயங்கள பத்தி எதுவு பேசலாமா
ஆ பேசலா பேசலா பேசலா நெறய இருக்குது பேசுறதுக்கு நெறய இருக்கு ஆ அது இது இனிமையான ஒரு அனுபவந்தா ஊரு நல்லா இருக்கு நல்லா சுத்தி பாக்குறதுக்கு அருமையான மலைப்பகுதி ஆ சிறப்பு வாய்ந்த கோ கோயில்லா டெம்பிள்லா இருக்கு அதெல்லா பாக்கலா இயற்கையான அருமையான நாடு அது உம் உம் வளங் கொண்ட அருமையான நாடு உம்மா
சரி சரி அ இப்ப வந்து இப்ப நம்ப நம்ம அந்த ஊருக்கு போறோ அப்டினாக்கா நம்ம வந்து சுற்றி பாக்குறதுக்கு மூலியமா நம்ம போகலாமா இல்ல அங்க வந்து வேல செய்யக்கூடிய அந்த ஒரு சூழ்நிலையில தா போகன்ற மாதிரி இருக்குங்ளா
இல்ல சுத்தி பாக்குறதுக்கு போகலா இல்ல வேல செய்யுறதுக்கு போகலா அந்த மாதிரி போகலா
ஓ அப்டி அப்டிங்ளா
ஆமா ஆமா ரெண்டு ரெண்டு எப்டினாலு போகலா உம்
ஆனா வேல செய்ற மாரி இப்ப இருந்த மொறப்படி போகணு இல்லன்னா பெரிய பெரிய கஷ்டப்படுறாங்க விசா பிரச்சனையில்ல ஆமா அது பழைய ஆளுங்கள் வந்து அங்க இரு ஏற்கனவே இருந்தவங்களுக்கு பிரச்சன இல்ல அங்க போயி டக்கு டக்குனு அங்கேயாது ஒரு எடத்துல சேர்ந்துடுவாங்க புதுசாக போறவங்களுக்கு அந்த வாய்ப்பு கெடைக்குறதுக்கு கொஞ்சோ செரமமா இருக்கு உம் ஆமா பழைய ஆளுகள் தா அந்த கரெக்டா அவுங்க அந்த எடத்து த்துங்க கரெக்டா போய் சேந்துருவாங்க கரெக்டா அங்கயே வேலஞ்சிட்டு அழகா வந்துருவாங்க ஆ புது ஆள்னாக்கா வேல குடுத் த்துக்க மொதலாளி யோசன பண்ணுவாங்க ம்
அப்டிங்களா
ஆமா சுத்தி பாக்கறன்னா போலா நல்லாருக்கு நல்ல ஊர்
நல்ல ஊரு ஆம் இம் இப்ப நீங்க எங்க
சொல்லுங்க ஹலோ இல்ல நா சொந்தமா சொஸ் சொ சொந்தமா சமைச் சாப்புடுவோ ஆ லீவ் அன்னிக்கு வெளியில போகும்போது கடையில சாப்பிடுவே ஆ விடுமுறை எங்களுக்கு மாச ரெண்டு லீவ் ஒரு லீவ் ப் வதாது பொது விடுமுறை பப்ளிக் ஒ விடுமுறைகள் வரு அப்போ வந்து லீவ்வுடுபோது இங்கயா வெளியில போனா வெளியில சாப்பிடுவோ வீட்ல இருக்கு போது நாங்க கடையில சாப்பறது இல்ல ஆ என்ன பொருளாதாரப்போ ம் பொருளாதாரத்தியு நம்ம சேவ் பண்ணிக்கலா ரெண் டாவது நமக்கு கொஞ்சோ சுவையான சமையலா செஞ்சி சாப்பிலா
ஆமா ரெண்டாவது ஆரோக்கியமான உணவா போயிடுது பாருங்க நம்மளே சமைச்சி சாப்பறதுனால நமக் க்கு ஆரோக்கியம்
ஆனா உணவாப் போயிடுது ட்ட வேலவாசிகள் அதிக நம்ப ஊர கணக்கு பண்ணி பாக்குபோது நம்ம கொஞ்சோ அச்சமா இருக்கு ஓ இந்த விலைக்கு நம்ம சாப்பறமா அப்பிடிங்கிற மாரி யோசிக்கிற மாரி இருக்கு இருந்தாலு நீ வெளியில போய்ட்டங்கிற போது அது கண்டிப்பா நம்ம சாப்பிட்டுதா ஆகனு அதுக்கா நம்ப சாப்பிடாம இருக்க முடியாது அப்ப கொஞ்சகோ கொறச்சிகுவோ ம் கொறச்சிக்கலா
அ அது இல்ல இல்ல நம்ம வந்து கடைகல்லா வாங்கி சாப்பறது வந்து நம்ம உடலுக்கு கொஞ்சம்
ஆம் நம்ம ஆமா அத பயன்படுத்தின எண்ணெயே திருப்பி திருப்பி பயன்படுத்துவாங்க ம்
ஆ
எனக்கு தெரிஞ்ச நண்பர்கள் எல்லா கடையில வேலை பாத்திருக் க்காங்க எனக்கு தெரியும் அந்த எப்டி எப்டி வேலை பாப்பாங்கன்னு எனக்கும் ஓரளவு தெரியும் அதனால நம்ம கொஞ்சம் குறைச்சுக்கிறது நல்லது இந்த மாரி
கடையில வாங்கி சாப்பிடுறது
நல்லது பயன்படுத்தின எண்ணைய வேஸ் அதே திருப்பி திருப்பி அந்த எண்ணெயை பயன்படுத்துவாங்க ம்
இல்ல இப்ப உணவகங்கள் அப்டின்னாவே கண்டிப்பா வந்து எல்லா பொருட்களையுமே சுத்தமா செய்றது கிடயாது எல்லா எல்லா உலகங்களையும் சொல்ல முடியாது ஆனா நூத்திக்கு எண்பது சதவீதம் பாத்தீங்கன்னா க்கா எல்லா பயன்டுத்தின ஒரு எண்ணைய தா திரும்ப திரும்ப பயன்படுத்துறாங்க
அது வியாபார நோக்கத்தில தா பயன்படுத்துறான் ரெண்டாவது முதலாளி சமயத்துல முதலாளிக்கு தெரியும் முதலாளிக்கு தெரியாம வேலையாளுங்களும் அது நம்ம சீக்கணம் வேலையை முடிக்கணமங்கிறதுக்காக வேண்டி அந்த மாரி எல்லா செஞ்சிருவாங்க ம் ஏன்னா அது மாரிஎன்னுடைய நண்பர் எல்லா அந்த மாரிலா செஞ்சு நா பாத்துருக்கேன் அ அதனால எனக்கு அந் அனுபவங்கள் ஓரளவுக்கு தெரியும் இருந்தாலும் அத நம்ம தவிர்க்க முடிய என்னைக்கது ஒரு நாளு நண்பரோட போய் சேர்ந்து சாப்பிட மாரிதா இருக்கும் ஆ எப்போ அது குறைச்சிக்கன்னா இருக்கும் கொறச்சின்க வேண்டிய தா ம்
கண்டிப்பா கண்டிப்பா அதுதா நம்மளால தவிர்க்க முடியாத சூழ்நிலைல என்ன
ஆ ஆமா எப்பாவது ஒரு வாட்டி சாப்பிட்றோம் அத விட விட்டணும் நம்ம தொடர்ந்து சாப்பிடக்க கூடாது ம்
ஆ வாரத்துக்கு ஒரு முறைங்கிறது நமக்கு ஓரளவு பரவாயில்ல உடம்புக்கு ஒரு ஒண்ணும் பண்ணாது
ஆமா ஆமா இப்ப கோழிப்ப கோழி ஒரு அம் பது கோழி பிரிச்சு பொறிச்சு விற்கிறாங்கன்னா கடையில் அது விக்கலன்னா மறுநாளு அத பிரி ட்ஜில ஐஸ்பட்டில் வச்சு மறுநாள் என்ன செஞ்சுருவாங்க சம்பல் மாரி செஞ்சுடுவாங்க அது ஒரு கோழி சம்பல் மாரி செஞ்சு செஞ்சு வச்சருவாங்க நமக்கு டேஸ்ட்டாக இருக்கும் சுவையாக இருக்கும் சாப்பிட்றது நல்லா இருக்கும் ஆனால் நமக்கு தெரியும் பழைய கோழி புது கோழி சாப்பிடும் போதே நமக்கு தெரிஞ்சிடும் அ அது மாரிலா அது வேஸ்ட் பண்ண மாட்டாங்க
ஓ ஓ அப்டிங்களா ஆனா நம்ம நம்ம ஊர்ல இப்ப நம்ம இருக்கிற ஊர்ல எல்லா பாத்தீங்க அப்டின்னாக்கா நம்ம அன்னனைக்கு சமைக் க்கறது அன்னனைக்கு தான பயன்படுத்திட்டு மீது எதன தூக்கி போடறாங்க இல்
ஆமா
ம் நம்ம வந்து மறுநாள் வச்சு நம்ம பயன்படுத்துறது இல்லை இல்ல
பயன்படுத்துறதில்ல
ஆமா அப்ப நா இருக்க கூடிய ஊர்ல அப்டின் பாத்தீங்கன்னாம நாங்களு வந்து வாரு உணவகம்ல்லா வச்சிருந்தோ அதேம் அந்த மாரி ரியான ஒரு ஒரு அது நம்ம பயன்படுத்துற எண்ணையு நம்ம பயன்படுத்துறதுக்கு யோசிச்சது உண்டு ரெண்டாவது பாத் திங்க அப்டின்னா எனக் கொழ வராறங்க அப்பன வ நம்ம கடைகயில பாத்தம்னா கொழந்தைகள்தா நெறைய பேர் குடும்பம் குடும்பமாதா நெறைய பேர்வர்றாங்க யாரும் வந்து தனியாட்கள்லம் வடுவர் து கெடையாது அப்பிடி இருக்கு பொழுது வந்து பாத்தீங்க அப்பிடின்னாக்கா நம்ம முத நாள் வச்சிருந்த அந்த அசைவ உ ணவுகள மறுநாள் வச்சிருந்து இந்த சாப்பிட்டோம்னா நம்ம உடலுக்கு அது ஆபத்தான ஒரு செயல் இல்லையா
ம் ம் உண்மதா உண்மதா உண்மதா நமக்கு எங்க ஒடம்பு ஏத்துக்காது ம்
கண்டிப்பா அது எல்லாரு எத கொழந்தைங்களுக்கு நிச்சயமா உடனடியே நமக்கு ஒரு பாகிஸ்தான் மாதிரி அவுங்களுக்கு உடலுக்கு சேராம போயிரு ஆ அது மாதிரியான ஒரு வினஸ் ஆமா அது மாதிரியான ஒரு சூழ்நிலை எல்லா இந்த இந்தது நாங்க இருக்க கூடிய பகுதியில பாத்திங்கன்னா இதுவரைக்கு அந்த மாதிரி ஒரு பழைய பொருள வைத்து குடுத்தது மாரி நாங்கள் இதுவரை கேள்விப்பட்டதில்ல
ஆ
சோ நீங்க இருந்த ஊரல வந்து அந்த மாரிலா நடக்குது அப்டின் நீங்க சொல்கிறீங்க
இருக்கு இருக்கு இருக்கு அது ரொம்ப நெருக் கோட்டமா நம்ம அ அந்த சமையல் பண்றவங்க பண்டாரிகள் நம்ம அவங்களோட பழக்கோ இருக்கிறதுனால நம்ம அந்த சமயக்கட்டு நம்ம உள்ள எல்லா போய் பார்ப்போ சாதாரணமாவே சாதாரணமா பார்க்கும்போது அந்த மது வேலல் செய்வாங்க ம் சில இது சில பேருக்கு முதலாளிக்கே தெரியாம கூட
அதுதா அதுதா அதுது நம்ம அவங்க கட உரிமை ளுக்கு ஏ
அவங்களுக்கு தெரியாம சில பேருக்கு முதாளிக்கு தெரிஞ்சு செய்வாங்க அந்த மாதிரி கடையு இருக்கு சில கடைகள வந்து இருக்கிற அளகள் அள்ளித்த அள்ளி கொடுத்துட்டு எல்லா வே வேஸ்ட் பண்ணி வரிமா வச்சா க்க கூடாது அந்த மாதிரி செய்யிறா முதலாளியு இருக்கிறாங்க
அதுதா கண்டிப்பாக அதாவது நம்ம வந்து கடை உரிமையாளர்களுக்கு தெரிஞ்சு பண்ற் றோ அப்டின்னா கடையில ஏதோ ஒரு பிரச்சனை வ து யாருக்கு இந்த மாதிரி எதுவு உடல்க்கு முடியல இந்த கடையில தா சாப்ட்டோ பிரச்சன அப்படின்னு சொல்லி வரும்பொழுதுதா கடை உரிமையாளர்களுக்கு சில விஷயங்கள் தெரிய வருது
இல்ல அந்த மாதிரி நா ஒரு நிகழ்ச்சி நடந்தது உண்டு எனக்கு தெரிஞ்ச நடந்ததுண்டு இப்போ ஒருத்தர் ஒரு கடையில வாங்கிட்டு போய் சாப்ட்டு ராரு அவரு சாப்பிட்ட பிறகு ஒரு வாந்தியம் மயக்கமோ வருது அவர் கொண்டு போய் ஒரு ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கும்போது நீங்க என்ன சாப்பிட்டீங்க என்ன உணவு உண்டீர்கள்ன்னு கேட்பாங்க என்ன கடையையில நா என்னது வாங்கி சாப்பிட்டேங்கிற போது அப்ப அந்த கடையையில வந்து அவங்களுக்கு சுகாதாரத்துறைக்கு உடனேந்து தகவல் கொடுத்துருவாங்க இந்த கடையிலேருந்து போய் என்னன்னு பாருங்க அந்த கடையையிலந்து கம்ப்ளைண்ட் வந்திருக்கு என்ன பிரச்சன அது ஒரு ஆள் அட்மிட் இட்டி ஆயிருக்காரு என்ன பாருங்கனு இப்போ அந்த கடையில சோதனை பண்ணு போது அந்த கடையில ஒரு சமயத்தில சரி இல்லைன்னா அ அந்த கடைக்கு லைசன்ஸே க ரத்து பண்ணிடுவாங்க
அ அங்கல்லா உடனடியாக உங்களுக்கு வந்து ஒரு உடனே உடனே வந்து ஒரு ஒரு செயல்பாடுகள் நடக்குது அப்படித்தானே நீங்க
கன ஓ கண்டிப்பா கண்டிப்பா நடக்கு ஹாஸ்பிட்டல வந்து முதல்ல கேக்கற கேள்வி அதா உனக்கு என்ன செய்து எதனால என்ன காரணோ என்ன சாப்பிட்ட அ எப்டி வந்துச்சி உனக்கு இந்த பிரச்சன ஆ அது ஒடனே அ சம்பந்தப்பட்டது துறைக்கு ஒடனே அவங்க தகவல் குடுத்துருவாங்க
ஓ சரி சரி சரி ஆ இப்ப நம்ம பாத்த
பெருசா யாரு எடுத்துக்கறதில்ல
ஆ இப்ப பாத்தீங்க அப்டின்னா நம்ம வந்து மியோ ரொம்ப அதிக நேரங்கள நம்மனுடைய பல விஷயங்கள நம்ம பகிர்ந்து கொ ண்டோ அப்பின் நெனைக்கிறே மீண்டும் அனைத்து அழைப்புல தொடர்ந்து பத்தி பேசலா ஆ நன்றி